ஆ கேக்கு உங்களுக்கு கேக்குதுங்ளா சோ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் சிஸ்டர் சாப்ட்டீங்ளா இன்னா சமையல் இன்னிக்கி
இல்ல இன்னைக்கு வெளியில ஷாப்பிங் போயிருந்தோம் அதனால வரும்போதே புரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு
அப்டிங்ளா சிஸ்டர் பொரோட்டனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ
மீதிமே இல்ல சும்மா வந்து ரெடி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு டைமு ஆயிடுச்சு கொஞ்சோ ம் ம் டயர்டாவுந்துச்சு மார்னிங்ல இருந்து ஒர்க்கு ம் அதா சரி வந்துட் டு செய்யணுனா கஷ்டமா இருக்குமேன்ட்டு சரி வந் வரும்போது புரோ ட்டா வாங்கிடுவோன் வாங்கிட்டு வந்தாச்சு
அ அப்டிங்ளா சிஸ்டர் ம் ம் ம் ம் என்ன சிஸ்டர் இனிமே தா சம்ச்சுட்ருக்க டிஃபன் தா பண்ணிகிட்ருக்க ஒர்க்குக் போயிட்டு இப்ப தா வந்தானுங்களா ஆ இப்பதா டிஃபன் ஊட்டிட்ருக்க இட்லி
ம் செர் செரி ஓகே ஓகே அ ம் ம்
எப்டி போது ஃபேமிலி பரவாயில்லீங்ளா ஒர்க்கு எல்லாம் எப்டி போது
ஆ நல்லா போகுது எல்லாமே சூப்பர்
சூப்பருங்ளா ஜாப்லா மைண்ட் ப்ரஷர் அந்த மாரிலா எதுவும் இல்லீங்ளா
எங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் ஒர்க் இல்ல இது ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் வந்த்து டீச்சரு அதனால சின்ன பிள்ளைங்க தானே அதனால ஒன்னும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது எங்ளுக்கு
இருக்காது ம் ம்
ஆமா அதனால கொஞ்சம் ஃப்ரீயா தா இருக்கும் வரயா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தா ஒர்க்கு ம் ஒரு பத்து மணிக்கு போயிட்டோம்ன்னா ஒரு ரெண்டு மணிக்குள்ள வந்துலாம்
பரவாயில்லைங்க டீச்சர் டைமிங் நல்லா இருக்குங்ளே
டைமிங் ஏ எஸ் ஆமங்க ஆமாங்க விசிட்லா இருக்கணும் எல்லாமே இருக்கணும் ஆனா அது க்கு மேல பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்காதுங்களா அதனால நாங்களுமே கொஞ்சோ கெளம்பிருவோம்
ஆமாங்க ஸ் சர் ஏன்னா ப்ளே ஸ்கூல் இன்னும் போது சின்ன பிள்ளைங்க ரொம்ப எப்டி சொல்றது இருக்கு ஆனா கொஞ்ச ஃப்ரீயா வெளாடிட்டு அப்டி இருக்கற
ஆமா அவ்ளதா டக் குன்னு வந்து அவுங்க செட் ஆவுறதுக்கே கொஞ்ச நாள் ஆவுமா அதனால அ பேரண்ட்ஸும் வந்து ஒக்காந்துருப்பாங்க எப்பயாச்சும் கூட்டிட் போவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஓகேவா போவும்
எப்டி சிஸ்டர் ஒரு நாள் ஃபுல்லா எப்டி போவும் ஜாலியா இருக்குங்ளா
ஆமா சின்ன பிள்ளைங்களோட இருக்கிறதுனால கொஞ்சொ ஜாலியா இருக்கு
ஆ
ஆ அது ஒன்னு நல்லா டைம் பாஸ் ஆகு பிள்ளைங்களோட அதுங்க பேசுறது வெளையாட்றது சேட்ட பன்றது எல்லாத்தையு பாக்கும்போது கொஞ்சொ ஓகேயா இருக்கு நல்லா இருக்கு
ம் ம் புரியுது புரியுதுங்க சிஸ்டர்
ம் ம்ம் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
நா பாத்தீங்னா இந்த டாக்குமென்ட் ஆபீஸ்சுன் சொல்வாங்க இல்லிங்களா
ஆமா
ஆ அங்க ஒர்க் பண்றங் சிஸ்டர்
செர் செர் செரி ஓகே
ஆனா ஒண்ணு சிஸ்டர் அங்க பாத்தீங்னா ரொம்பவே மைண்ட் ப்ரெஷர் அதிகமாவே இருக்கு ஆ இருக் இருக்கு சிஸ்டர் ஃப்ரியாவே இருக்க முடியாது கொஞ்ச நேர ஆ சாப்புற ட பிரேக் அவர் கூட பாத்தீங்னா பைவ் மினிட்ஸ்தா இருக்கு சாப்டமா டக்குனு போய்ட்டு மறுபடியு சிஸ்டம்ல ஒக்காந்தமா ஆ ரெஸ்ட் ரூம் ஆ ஆமாங்க சிஸ்டர் சிஜூவ அந்த ரெஸ்ட் ரூமுக்கு மட்டு ஏஞ்சி போம்போது ஒரு டூ டூ மினிட்ஸ் ஃப்ரீயா இருக்லா
ம் ம்
மத்தபடி பாத்தீங்கனா அது மைண்ட் ப்ரெஷர்தா அதிகமா ஏனா பாத்தீங்கனா அதுல எதனா ஒரு நம்பர் மிஸ்ஸானாலோ இல்ல நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தாலோ பாத் த்தீங்கனா ரிஜிஸ்ட்ரேஷனே வ நின்று சிஸ்டர் அதுல
ஆமா
ஆ நின்னுட்சுனா அது பாத்தீங்கனா அங்க இருக்கிற எம் டி க்கு எல்லார்க்குமே லாஸ் அது
ம்
நா அதனால பாத்தீங்கனா அதுல ப்ரஷர் ஒர்க் ப்ரெஷர் அதிகொ வீட்டுக்கு வந்தாலே அந்த ப்ரஷரோட வந்துபந்து பாத்தீங்னா பசங் கிட்ட வந்து ரொம்பவே அப்டியே ஒரு மாரி எனக் அப்டியே அந்த ஆ அதவ் அத விட்டு வெளியில சட்டுனு வர முடியாது சிஸ்
ஆ செர் செரி ஒர்க்கிங் ஹவர்சே எத்தன மணி வரைக்கு
ஆ டைமிங் பாத்தீங்கனா கால டென் டு செவன் ஓ கிளாக் வரைக்கு சிஸ் சிஸ்டர் ம் வந்து அதுக்கப் அப்றொ அங்கேர்ந்து நம்பளுக்கு ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம வீட்டுக் வந்தால் வீட்டுக்கு வந்து நம்ம அந்த கிளீனிங் ப்ராசஸ் பண்றது சமைக்கிறது பசங்க நடுல அதுலயு ரெண்டு பசங்களயு இருக்கு பாத்துக்கிட்டு
ம்
அது ரொம்பவே கஷ்டமா இருக்குற மாரியு இருக்கு சிஸ்டர் லேடிஸ் சப்போட்டுங்களு வீட்ல கடையாது
ம்
நானு ஹஸ்பண்ட் அப்பா மட்டுந்தா அப்டியே இருக்கும்போது பாத்தீங்கனா கொஞ்சொ கஷ்டமாவே இருக்கிற மாரியு இருக்கு
ம் ம்
ஆ டீச்சிங் ஜாப்தா நானு போலான்ட்டு இருந்த என்ன ஒண்ணு அது எனக்கு டைமிங் செட் ஆவல சிஸ்டர் கால இப்ப பாத்தீங்கனா மெட்ரிகுலேஷன்லா பாத்தீங்கனா கால்ல எயிட் தேர்டிக்குலா வந்துணு ஈவினி்ங் பாத்தீங்கனா ஃபை தேர்டி ஃபை ஃபாட்டிஃபைவ் க்குதா வெளில நம்மள அனுப்புவாங்க
ம்
அதுவு நம்மளுக்கு செட் ஆகாது சிஸ்டர் என் பசங்கள பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆள் இல்லன்னும் போது கஷ்டமா இருக்கற மாரி இருக்கு சிஸ்டர் இப்ப நீங்க சொல்றீங்கள பிளே ஸ்கூல் சொல்றீங்கில்லிங் சிஸ்டர் அது பாத் திங்கன்னா ஒரு டென் ஓ கிலாக் மேலதா எல்லா பசங்களுமே எப்படினாலும் வருவாங்க
ஆமா அது எங்களுக்கு வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் கொஞ்ச அதிகமா வருவாங்க கள அப்டிக்கு போதா சின்ன பிள்ளைங்க தூங்கி எந்திரிக்கிறது அதுங்க ஃபரெஷ்ப் ஆகி அது க்கப்பறம் கிளம்பி வரதுக்கே டென் ஆயிடு டென் டென் தேர்ட்டி கூட ஆகு ஆ லேட்டா வரவங்க கொஞ்ச லேட்டா வந்து கூட்டிட் போவாங்க கொஞ்ச சீக்கிர மா ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாரி வரவங்க ஒரு டுவெல் தேடிக்கே கூட கூட்டிட்டு போய்டுவாங்க எப்பயாச்சு ரேரா எப்பயாச்சு டென் டென் தேர்ட்டிகெல்லா வரவங்க வந்து டூ ஓ கிளாக் வரைக்கு கூட இருந்து ஏன்னா லேட் ட்டா வந்ததுனால லேட்டா இது பண்ணிட்டு போவாங்க இது கவர்மெண்ட் எய்டட்டு அதனால கொஞ்சோ இத தா இருக்கு ஃப்ரீயாவு இருக்கும் அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க இஷ்டத்துக்கு போவாங்க அந்த மாதிரி இருக்கு சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் ரூல்ஸ போட்டுட் லாம் இருக்க முடியாதுல இத்தன மணிக்கு தா வரணுன்ளா லா அதுங்க பாட்க்குருக்கு அதுக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுன்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி தான ஆகனு ஒன்னு அதனால அதுங்க அதுக்கப்ரோ வேணா அப்டி இருந்துகட்டு இப்ப அந்த ரூல்ஸ்ல்லா எதுக்கு போட்டுக்கிட்டு அப்டின்ட்டு அவங்க ஃப்ரீயா இருக்குபோது கூட்டிட்டு வருவாங்க
புரியுது புரியு சிஸ்டர் இப்ப பாத்தீங்கன்னா பசங்கள கூப்ட்டு வந்து உங்க கிட்ட விட்றாங்க இல்லைங்களா சில பேரண்ட்ஸ்ல்லா பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு போவாங்க
ஆம்மா
அவங்க பசங்கல்லா அப்ப பாத்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் தா வந்து கூப்ட்டு போவானுவாங்
இந்தா இந்த மாதிரி இதெல்லா இது பண்றதுல்ல டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டிக்கு மேலல்லா மோஸ்ட்லி எல்லாருமே கூட்டிட் போயிட்றாங்க ஏன்னா அதுவே சின்ன பிள்ளைங்கள டம்ப் பண்ணி ஒரு ஒரு இதுக்குள்ளாற கிளாஸ் குள்ளாற ஒரு அடச்சி வக்கிறது வந்து அவங்க்ளுமே விரும்புறதே இல்லை ப்லா ஒரு லிமிட்டுக்கு தாண்டி அவங்க ம் ஒரு இரு க்றதில்ல எல்லா மத்த ஒரு பத்து பிள்ளைங்க வராங்க அப்டின்னு சொன்னா அந் ஒ அந்த ஒர்க்கிங் பர்சன் குரியவங்க வந்து ஒர்த்தவங்க ரெண்டு பேர் தா மினிமம் இருப்பாங்க அந்த மாரி இருக்கிறவங்க வந்து யா ம த்த பசங்க யாரு இல்லயே அப்டிங்கிறதுனால இதுங்க லோன்லியா ஃபீல் பண்ணுங்கறதுனாலயே ஆ அவங்களே வந்து வந்துட்டு கூட்டிட்டு போய்ருவாங்க டைமிங் மட்டு கொஞ்சோ லேட் ஆகு அவங்க ஃப்ரீ டைமிங்ல லஞ்ச் டைமிங்ல அந்த மாரி கூட்டிட்டு ஒர்க் கிங்ல அவங்க ஒர்க் பண்ற எடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு
ம்
ஒரு டூ அவர்ஸ் தனியா எடுத்து அது நா பாத்துக்ற அப்டின்னு சொல்ட்டு கூட்டிட்டு போயிருவாங்க
ஆ
அந்த மாதிரி இருக்கு
அந்த மாரி இருக்குங்களா இப்ப பசங்களுக் சாப் ப்பட வக்கிறதுலா பாத்தீங்கன்ன மார்னிங் டிஃபனு மதிய லன்ச்லா பாத்
எங்களுக்கு லன்ச்சு இங்கயே சமச்சு குடுக்க சொல்லிருவாங்க ஆ அவங்க அதுலயே நாங்களே சமச்சி இங்க குடுத்துருவோ அவ் ஒவ்வொரு நாளைக்கி ஒவ்வொரு லஞ்சுனு அதா அப்டியே ஓடிடு செல பேர் சாப்டுவாங்க செல பேர் சாப்ட மாட்டாங்க
ம் பசங்களுக்கு குடுத்துருவீங்களா சிஸ்டர்
என்ன ச என்ன சிஸ்டர்
இல்ல பசங்ளுக்கு குட்டி பசங்ளுக்கு நீங்ளாவே சமச்சி குடுக்றீங்களா அங்க ம் பரவால்ல ம் ம் ம்
ஆ அங்க எங்க இதுலயே சமைக்க சொல்லிருவாங்க அவங்களே எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிருவாங்க என்னென்னலா அந்ததுக்குரிய ஐட்டம்ஸ்லா என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே குடுத்துருவாங்க நாங்க சமச்சி இது மாதிரி பண்ணிருவோ
புரிது புரிது புரிது சிஸ்
த்தவங்க இருக்காங்க அந்தக்கா சமப்பாங்க நானு அவ்ளோதா ரெண்டு பேர் தா இருப்போ ஒரு ஸ் ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு பேர் தா புள்ளைங்க ஒரு ட்டுவாங்க அவ்ளதா மத்தபடி ஒர்க் ப்ரஷர் டென்ஷன்லா அதிகமால்லா இருக்காது எங்க இதுல அதாவது விசீட்டுக்கு வர்ரோ அப்டின் சொன்னா மட்டு ஹையர் ஆஃபிசர் யாராவது விசிட்டுக்கு வருவாங்க அந்த டைமிங்ள கொஞ்சோ எல்லா என்ட்ரிஸும் நோட்டு இது எல்லாத்துளையு கரெக்ட்டா இருக்கணு நோட்டு ஃபோன்ல ஆப்ல எல்லாத்திலையு கரெக்ட்டா இருக்கனு அவ்ளோ தா
ம் ம் ரெக்காட கரெக்டா காட்னா போது இல்லிங் சிஸ்டர்
ஆமா ரெக்காட மட்டு கரெக்டா மெய்ன்டெய்ன் பண்ணிட்டா போது அதே மரி ரெக்கார்டு இருக்கறது அங்க உள்ள ஐ ஐட்டம்சு ஈக்குவலா இருக்கனு
ர்கலா சேமா இருக்குனோ எதனா மிஸ் மேட்ச்சா ஆய் மிஸ் மேட்ச்சா ஆச்சின்னா அதுகனே
ம் ஆமா அதுக்கு பதில் சொல்லனு ங்களுவா வந்து ரிப்போர்ட்ல எழுதி வச்சுட்டு போய்ருவாங்க எழுதி வச்சுட்டு வேற யாராவ்து வந்து இப்ப யாருனாலு வருவாங்க எங்ளுக்கு கலெக்ட்ரு அந்த மாதிரி யாருனாலு வருவாங்க அந்த மாரி உள்ளவங்க வந்து பாத்தாங்கன்னா ய ஆ் ஏ ஏ இப்டி பிளாக் மார்க் மாதிரி எல்தி வச்சிருக்காங்க அப்டின் சொல்லிட்டு கேள்வி இது பண்ணுவாங்க
ம் ம்
மேமோ அந்த மார்லா வானிங்கு அந்த மர்லா வரு அது ரேரா தா வரு ரொம்ப அதிகமாலா குடுக்க மாட்டாங்க
ம் புரியுது புரியுதுங் சிஸ்டர் அப்ப ப்ரஷர் இல்லாம இருக்கீங்க
ஆமா ப்ரெஷர் இருக்காது டென்ஷன் இல்லாத ஒர்க்கு இது
ஒர்க்குது ம் ம் பரவால்ல சிஸ்டர் நல்லாதா ருக்குது மத்த எடத்துல்லா சிஸ்டர் ரொம்பவே ப்ரஷர் அதிகமாவேருக்கு
ஆமா அது ப்ரைவேட்னா கொஞ்சோ டென்ஷனா இந் ப்ரஷர் இருக்கும்ல்ல அதுதா ம்
ப்ரைவேடா கம்பெனிலா பாத்தீங்கனா ஆஃபீஸ்லா பாத்தீங்கனா கொஞ்சோ ஃப்ரீயா ஃபிரினஸ் அதிகமா இருக்
ஆமா நீங்க ரொம்ப டென்ஷனோட ஒர்க் பண்ற மாரி இருக்குது
அ இப்ப பாத்தீங்கனா செல எம் டிங்கலா பாத்தீங்கனா ஸ்டாஃபுங்களுகொஞ்சோ ஃப்ரீனஸ் குடுப்பாங் கொஞ்சோ ரில ரெஸ்ட் எடுத் ரெஸ்ட் எடு இது அதுக்கப்றோ ஒர்க் பாருங்க மைன்ட் ப்ரஷர்லேயே பாக்காதீங்க பாத்தீங்கனா ம் எதுவு சரியா நடக்காது அப்டினு நம்ம எம் டி அப்டி கெடேயாது சிஸ்டர் பாருங்க இத பண்ணுங்க அவங்க கத்துறதுலேயே பாத்தீங்ன்னா நம்ம சரியா பண்ணா கூட தப்பா பண்ணி வெச்சுட்டு வந்துருவோ
ம் ம் ஆ பெரிய பெரிய பெரிய ஐ டி ஃபீல்டுலல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ்லல்லா பாத்தா ஏதோ ஒரு ரிலாக்ஸ் ஆவுறதுக்கே தனியா ஒரு இதல்லா வெச்சிருப்பாங்க அப்டிம்பாங்க ம் அந்த மாரி இருந்தா தா ஒர்க்கோ கொஞ்சோ நல்லா பாக்குற மாதிரி இருக்கோ ஏதோ யோகா க்ளாஸ்ல்லா இது பண்ணுவாங்க அது இதும்பாங்க
இன்னாச்சி பாத்தீங்கன்னா அந்த எடத்த விட்டே ஏஞ்சி போய்டுவங்க போய்ட்டு காஃபி குடிப்பாங்க
ஆ ரிலாக்சேஷனுக்கு கொஞ்சோ ஏதாவது ஒரு இது வரு
ஆ கண்டிப்பாங்க சிஸ்டர்
எங்குளுக்கு வந்து ஒர்க்கே ரிலாக்சேஷன் மாரி தா இருக்கு அதனால ஒன்னு அந்த அளவுக்கு ப்ரெஷரே இருக்காது
புரியுது புரியுதுங் சிஸ்டர் ஓக்கேங் சிஸ்டர் பாருங்க பத்ரமா பாருங்க ஒர்க்க எல்லாத்தையு இது பண்ணுங்க இது பண்ணி ஒர்க் பண்ணுங்க சிஸ்டர்
ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கே தேங்க்யூ